ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ ஹலோ
ஆ சொல்லுங்க
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம் சொல்லு யி என்ன வேற எதாவது இது ரீசன்் ருக்கா நீ சொல்றதுக்கு
அதான் சொன்னுல உங்களுக்கு என்னெல்ல வேணும் கேட்டீங்க அந்த மூணுத்துல ஒன் மட்டும் இல்லெனு சொன்னேங்க
ய
செரிஅவ்வளோ இருக்கான் நினைக்கிறேன் எனனைக்கு தெரிஞ்சவங்கல்லாம் நாங்கத சேர்ந்தக்காங்க அதுக்குதான் சொல்றேன்
இப்போ என்னது எனக் தெரிஞ்ச நெறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க படிப்பு இருந்தாலும் இல்லாட்னாலும் ஸ்கில் இருந்தா மட்டும்தான் வேல கடைக் அப்படிங்கிறாங்க அவுங்க படிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ நான் வந்து எனக்கு ஸ்கில் டெவலப் மெண்ட் பண்ணி போற இருந்தா போவ
ஆ படிக்க
ஹலோ
ஆ சொல்லு
நா வந்து எனக்கு உண்டான எனக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டெல்லா பண்ணி முட்டு போலான்ட் ருக் இப்ப எனக்கு ஐடி போணுனா எனக்கு ஐடி போணுன்னு தோணுச்சினா ஏ நா வந்து ஏஐஎம்எல்ல எதா கோர்ஸ் முடிசுட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஏஐஎம்எல்ல ஏதாவது கோர்ஸ் முடுச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நான் வேலைக் பேயிரலாம் அப்டின்னு சொல்லி தோணுது இல்ல பிஎஸ்சி முடிச்சுட்டு டீச்சிங் போலாம் அப் டினாலே எனக்கு ஓகேல டீச்சிங் போலானனு வது எது இருக்கு அதனாலதான் இப்போ இது ஓகேன்னு எனக்கு தோணுது
ஆனா அவன் அந்த காலேஜ் போனதுக்கே சாரு அப்டி திட்னாறு
யார
இது பயாலஜில ஒர்த் பயாலஜில ஒர்த்
அந்த காலேஜில பயாலஜில யாரு சேந்துருகா
ம் நம்ம ஸ்கூல்ல டுவல்த் பயாலஜி குரூப்ல
பயாலஜி குரூப்ல யாரு எதாவது ஒரு சொல் எதாவது ஒரு ஹிண்ட் மாரி எதோ சொ
அந்த அந்த காலேஜ் ல்லங்கா வேற காலேஜ்
ஆ தெரிஞ்சி அன்னக்கி
அந்த ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கே சாரு ஆமா டாக்டர் சென்ஸ்
ம்
ஆமா அது அதுக்கே அன்னக் சாரு என்னப்பா நீங்க ரௌடியாப்பா அப்பில்லா கேட்டாரு
ஏ
அந்தகால் தெரியல அவர் தா சொன்னாரு
ம் ம் இல்ல எனக்கு பீஸ் கட்ட முடியாது அதுனாலதா நானே வந்து
நீங்க வந்து காலேஜ் இப்ப சேந்துருக்கவுங்கள்ட்ட கேடீங்ளா இல்ல ஏற்கனவே படுச்சு முடுச்சவங்கிட்ட படுச்சுட் இரு கவுங்கள்ட்ட கேடீங்ளா
படுச்சு முடுச்சவுங்கள்ட்ட கேட்டே
ஆ எனக்கு தெர்ல நா எ படுச்சுட் இருக்கவுங்க அத்த சொன்னா பெறகு
ஒரு அண்ணா வந்து எனக்கு எ ஃபேம்லீல ஒரு அண்ணா அந்த அண்ணா வந்து டி எல் பில அந்த எந்த அந்த காலேஜ்ல தா படுச்சது
அ
அந்த காலேஜுல படுச்சு இப்ப ஐ டி ஜாப் போயிட்ருக்கு அந்த அண்ணாக்கு நல்ல சாலரி தா எல்லாருமே வந்து இப்போ நல்ல டாப் காலேஜுல வந்து படுச்சவுங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பிளேஸ்மண்ட்ல என்ன இது கடைகுதோ அதுக்கே வேலைக் போவாங்க முக்காவாசி பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க பிளேஸ்மண்ட் கெடைக்கிதா அது வந்து ஒரு ஒரு வருஷோ அதுல போய் மோட்டு அதுக்கு அப்பறோ வெளிய வந்து வேற வேற வேலதா ட்ரை பண்ணுவாங்க ஏனா பிளேஸ் மண்ட்க்கு வர்றவ் வர்ற இதல்லா வந்து ரொம்ப காசு கம்மியாதா கெடைக்கு அந்த மாரி தா இருக்கு அதுனால எனக்கு இது ஓகேவா தோணுது
இப்ப கவ்ன்சிலிங்ல இது கம்மியா வந்துச்சுனா என்ன பண்ணுவீங்க
அதுதா கம்மியா வராது நா தா நெறைய விசாருஸ்டே நெறைய விசாருச்சாச்சு கம்மியா சான்ஸ் இல்லன் சொல்றாங்க
போய் பாருங்
ம் என்னது
போய் போய் பாருங்க
என்னது
அந்த காலேஜுக்கு போய் பாருங்
எந்த காலேஜுக்கு
இப்ப காலேஜ் சொன்னீங்கல்ல
ஆ அதா நாளேக் போய் பாக்கலான்ட்ருக்கே
வீட்ல கேட்டீங்ளா
ஏ என்னது
வீட்ல கேட்டீங்ளா
ஆ‌ வீட்ல எங்க அம்மாவு நானு போய் போ போய் பாக்கலான்ருக்கோ
சார்ட்ட கேப்பீங்ளா
சார்ட எதுக் கேகணு
கேட்டே
பாத்தேல என்ன சாரா ஃபீஸ் கட்றாரு எனக்கு
எனக்கு எதுவு பிடிக்குமோ அது அவருத ஐடியா சொன்
ம் அது அவர் சொல்லுவாரு நல்ல ஸ்கோப் இருக்கிறது ஏதோ அதெல்லா சொல்லுவாரு நமக்கு எது கெட்ட முடியு நம்மளால முடியு அப்டின்றத பாத்துதா நம் பண்ண முடியு
ம்
சவுண்டு வருது
ம் இது என் தம்பி வந்து இப்பதா வேலைக்கு போயிட்டு இப்பதா வந்திருக்கா
வேலைக்கா
ஆமா துணி கடைக்கு ஞாயித்து கிழம மட்டு துணி கடைக்கு வேலைக்கு போவா
எங்க
ம் அது தெரிஞ்ச ஒரு அண் தெரிஞ்ச அண்ணாவோட ஒரு கட
ரெண்டர மணிக்கு மேட்சு
என்னது
நால்ர மணிக்கு மேட்ச் இருக்கு
என்ன மேச்சு
ஃபுட் பால்
அப்டியா முடிஞ்சு நீ அன்னைக்கு அது தா கடைசினு
ஆமா அது வந்து ரவுண்ட் ஆப் தர்டிடுல ஜெயிச்சுச்சு இப்ப ரவுண்ட் ஆப் சிக்ஸ்டி நடக்குது
அப்பிடியா அப்ப இது தா கடைசி மேட்சா
அய்ய தோத்துருச்சுன்னா இது தா கடைசி மேட்சு ஜெயிச்சுருச் ஜெய் இல்ல தோத்துருச்சுனா இதுதா கடைசி மேட்சு இந்த டீமுக்கு
ஆ
இந்த டீமுக்கு இதா கடைசி மேச்சு தோத்துருச்சுனா ஜெயிச்சுருச்சுனா அடுத்த ரவுண்டு ஸ்டேய்டுகுள்ள போயிடு
அப்டியா
இப்ப வந்து பதினாறு டீம் இருக்கு மொத்தோ மொத்த பது பதினாறு மேட்சு நடக்கு அதுல எட்டு பேர் ஜெயிப்பாங்களா
ம்
அடுத்து எட்டு டீம் போவோ அதுல நா ப்பே அடுத்து எட்டு டீம்ல நாலு மேட்ச் நடக்கு அப்பற திருப்பியு நாலு நாலு மேட்சு நாலு டீம் இருக்கு அந்ந நாலு டீமுக்கு ரெண்டு ரெண்டு இ மே சொடக்கு அப்றோ ஒரு டீம் யாராச்சு இருக்கு அப்றோ முடிஞ்ச்சு
ம் நா வந்து ஏ இந்த முடிவு எடுத்தேனா எப்டி ஃபீஸ் கெட்ட முடியாது செரி லோன் எடுத்துக்கலா அப்டின்ற ஒரு நம்பிக்கேலதா நானே வந்து கவுன்சிலிங் அப்ளே பண்ணது அதுக்கப்பறோ இப்பதா கொஞ்சோ விசாரிச்சு பாக்குறே லோன்ல எப்டினா ஏனா நல்லா டாப் காலேஜில கெடச்சா ஃபுல் ஃபீஸு குடுப்பாங்களாமா இல்ல ஒரு ஆவரேஜான காலேஜ்ல தா கெடச்சிருக்கு அப்டினா அ எப்டினா பாதி பாதி ஃபீஸ் தா குடுப்பாங்களாமா மீதி நம்ம தா வந்து கெட்ணுமாமா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா அந்த அக்காக்கு வந்து ஒன்றர லட்சம் பீஸு எழுபத்தஞ்சாயி ரூபா தா லோன் வருதாமா எழுத்தஞ்சாயி ரூபா வருஷ வருஷ இவங்கதா கெட்டிட்டு இருக்காங்க இதுக்கு பத்தாம எக்ஸாம் பிஸு அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு இப்ப தேவையில்லாம இந்த அக்கா போர்த் இயர் வந்துருச்சு தேவையில்லாம பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு அம்பதாயிரம் ரூபா வாங்கியிருக்காங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு அம்பதாயிரமமா அப்போ எனக்கு அதெல்லா கேட்டு எனக்கு அது செட் ஆகாது தோணிடுச்சு அதனால நா அதா நா இப்ப இது பண்ணே ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ